அ
வணக்கம் எப்டி இரு
ம் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆளே பாக்க முடில
அது எப்டிங்க ஃபோன்ல பாக்க முடியு பேசதாங்க முடியு
ஓ நீங்க அப்படி காமெடி பண்றீங்களா
திஸ் இஸ் காமெடி
ஆஹ அப்புற சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு
ஒரு ஸ்பெஷலு இல்லைங்க நார்மல் தாங்க
ஏ இப்டி சொல்றீங்க புதங்கிழமையாச்சு எது ஸ்பெஷல்லா இல்லாம இரு அதே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவாங்க அந்த மாரி ஸ்பெஷல்லா எது இல்லைங்களா ஓஹோ சேர் சேர்
ப்ப சொல்லுங்க
எங்க வீட்லைங்களா நா இப்பதாங்க ஒரு டிஷ் செஞ்சுட்டு வந்தே ஆம் அந்த டிஷ் பேர் வந்துட்டு இது அது சப்பாத்தி இருக்குல்ல சப்பாத்தில கீயலாம் போட்டு அது எதோ ம் இந்த கீரை வகைகள்லாம் போட்டு ஒரு மாதிரி இல்லைங்க நா வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு மாவெல்லா பெசஞ்சு வெ ச்சுட்டு வந்தே மதிய சாப்ட்டே சாயங்காலத்துக்கே எல்லா பெசஞ்சு வெச்சுட்டு வந்தே மதத்துல சப்பாத்தி எல்லா இல்லைங்க செரிங்களா சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சுட்டு வந்தே இப்பதா புதுசா ஒரு டிஸ்சு செஞ்சுலான் டு யோஸ்சிட்டு இருக்கேனு சொல்லிட்டு இருக்கேங்க
ஆ
ம் சப்பாத்திக்கு ஈக்குவலா பன்னீர் பட்ரு மசாலா ஆக்சுவலி அது கொஞ்சோ நம் ஊர் ஸ்டைல் மாதிரி இருக்காது கொஞ்சோ டி ஃபறென்ட்டா வந்துட்டு இருக்கு சாப்பனா திரி பண்லா அப்டின்ற மாரி ஒரு ஐடியாலா எல்லாத்தையு அங்க எடுத்து வச்சுட்டு வந்திருக்கே நான்னு
சந்தோஷம்
ம் அப்புறங்க சொல்லுங்க
ம் ப்புற நீங்கதாங்க சொல்லலும்
நா என்னங்க சொல்றது உங்களுக்குங்க சமைக்க வரும்
உம் சமபங்க
ஓகே ஓகே நிஜமா சொல்றீங்களா இல்லப்
இதுல என்னங்க போய் சொல்றதுக்கு இருக்கு நேஜமானுமே சாமைப்பங்க
ஸ்சாப்டிங்கலன்னனு கேக்கல சாப்பிட்டுஹோ சாப்பட்டு வருமான்னு கேட்டேன் ஓஹோ இல்ல இல்ல ச சாப்டன்ற மாரிதான் எனக்கு வந்துட்டு கேட்டுச்சு
ம் ம்
அப்புறம் நீங்க என்ன அதிகமா இது சமைப்பேன் அப்படிம்பிங்கல உங்களோட பேவரட் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னுன சொ
சிக்னேச்சர் டிஷ்யெல்ல இலைங்க பசிக்கு சமைச்சு சாப்புடுவோங்க
பசிக்கு சமைச்சு சாப்பிடுவீங்களா அது எப்படிங்க வீட்லயே கத்துக்கிட்டீங்களா இல்ல எப்படின்னு கேட்டேன் எந்த மாதிரின்னு கேட்டேன் நானு
அ
ஹலோ
ஹ